ஆ
ம்
அதுகு கண்டினியூஷ்லே பேச்லாங்ளா
டுவெல் மினிட்ஸ் ஆச்சா
ஆமா அண்ணா அது சம்டைம்ஸ் வந்து டுவெல் மினிட்ஸ் கழிஞ்சு கட்டாகுது சம்டைம்ஸ் ட்வெல் மினிட்ஸ் ஆக போம்போது கட்டாகுது லெவன் மின்ஸ் தாண்டனே அதோட கண்டினியூஷ்மே வேர்ட்டுன் சும்மா எதோ ஒரு டாப்பிக் பேசும்போத் டக்குன் வர மாட்டிங்கே நா என்னக் கேக்க வந்தேனா அது இருகட்டு முஸ்லிம்ஸுக்கான நெறைய இது இருக்கல்லா எனா நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லா இருக்குல்லா அத ஃபாலோ பண்ணாம்லே இப்ப நெறைய பேர்ருக்காங்க
து அவுரவுரு அவுரவுர்கள் அவுங்கவுங்க மதத்துல வந்து மதத்த பறை சாற்ற வந்தவுங்க யாரோ அவுங்க சொல்றத வந்து ஃபாலோவ்ப் பண்றாங்க அவுங்களது அபிகள் நாயகம் சொன்னத அவுங்க ஃபாலோப் பண்றாங்க அது ஒவ்வொருத்தரோட பர்சனல்
அது கரெக்ட்தா இப் இப்ப இல்ல கிறிஸ்டியன்ஸ்லா வந்து ஆர் சி சி எஸ் ஐ அந்த மாதிரி எதா அதே மாதிரி முஸ்லீம்ஸுக்கு உண்டா
ஆமா
அவுங்ளுக்கு ஒரு காரண்ட இதம்மா
அ
ச சார் ரம்சான்லா எதுக்கு சார்
எங்க அக்கா கூப்புடியா
சேர் இந்த கால்ல முடிஞ்சு ஒழுங்கா போ கட் பண்ணிட்டு இல்லனா இந்த கால் வேஸ்ட்டா போய்டு
ம்
வேற என்ன தீபாவளி நேத்திக்கே பேசிட்டோல நரகாசுரன கொன்னதுன்னு மகாபாரதம் ரீ டெலிகாஸ்ட் பண்றாங்க பாத்தியா
ஆமா பிளாங்க்
கலர்ஸ் தமிழ் அம்
ஆ
ஆனா அதுல எனக்கு இதே டாப்பிக்கு டென்ஷன் ஆகாத எதுவு இருக்காது கரெக்டா ஸ்டார்ட் பண்ண ஒடனேல்லா கூட்டுருக்காங்க டு மினிடா சேர் பரவால்ல நீ பேசிக்க நா கட் பண்ணவா
நீ பேசு
ஹலோ நீ இல்ல நீ டென்ஷன்ல எல்லா இருக்கு எப்படியு பேசிட்டு அதுக்கப்புறோ எனக்கு கால் பண்ணு அதுக்கப்புறமா அடுத்தவாட் கால் பேசலா இன்னு மூணு கால் இருக்கு
ம்
சேரி பாரு
ம்